என்னாச்சி கட் ஆயிட்டோ
ஆ அது சொல்லாதீங் வணக்கம்
ஓகே வணக்கம்
ஆ சொல்லுங்க அப்றோ சாம்பார் சாதம் பத்தி பேசிட்ருந்தோல்ல
ஆமா ப்ப பாவக்காய் குழம்பு
பாவக்கா காய் கொழம் சேரி சேரி ஓக்கே ஓக்கே அதா வித்தியாசமா இருக்குறீங்க
ஆமா பாருக்காய் குழம்பு சாப்ட மாட்டீங்களா நீங்களா
இ நா பாவக்காய சாப்படவே மாட்டே நானு
என்னங்க சொல்றீங்க அதெல்லா சாப்பட வேண்டாமா பாகற்காயல்லா
அது வந்து நெசசரி தேவைப்பல்ல அதனால சாப்பல்ல
ஓ வேற என்ன சாப்டுவீங்க அப்போ வெஜிடேரியன்ல
வெஜிடேரியன்ல எல்லா வெஜிடபிள்ஸு சாப்டுவே அது மட்டு சாப்ட மாட்டே
இது என்னங்க புது கதையா இருக்
அது வந்து கொஞ்சோ ஃப்ரை பண்ணி அந்த இதுல்லா கசப்புல்லா இல்லாம இருக்குல்ல ஃப்ரை பண் அது மாரி இருந்தேன்னா வத்தல் அது மாதிரிலா சாப்டுவே
க்கு நல்லது கசப்பு தா நல்லது ம் கசப்பெடுக்கணு ஒரப்பெடுக்கணு இனிப்பெடுக்கணு எல்லாத் த்தி எடுக்கணுமா இல்லையா அதானங்க ஒலக வழக்கோ
இனிப்ப எடுத்துக்கணுமா
ஆமா
நா இனிப்பு மட்டு சுத்தமா எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டே ஆனா சாப்புடுவே என்னைக்காது ஒரு நாள் சாப்புடுவே சுகர் கூட எல்லாமே அவாய்ட் பண்ட்டே
ம் காஃப்பி குடிக்க மாட்டீங்ளா
நா காஃபியு அவாய்ட் பண்ட்டே எல்லாமே எதும்மே புடிக்
டீ காஃபி கூட கெடையா தா
டீ காஃப்பியு கெடையாது ஒரு ஏஜானே எல்லா நிறுத்திக்க வேண்டிதா ஸ்னாக்ஸ்சும் அதிகமா எது சாப்ட மாட்டே பால் மட்டு குடிப்பே அதுலியு சுகர் ஆட் பண்ணி க்க மாட்டே
அப்படியா
ஆமா நாட்டு சக்கரையு ஆட் பண்ண மாட்டே வெள்ளோ எ இம்மே கருப்பட்டி எதும்மே சேத்துக்க மாட்டே
அதெல்லா சேக்கலாமே அது சுகர் இல்லயே கருப்பட்டி நாட்டு சக்கர்ல்லாம் சாப்புட்லாமே
இருந்தாலு அதிகமா வந்து சாப்ட மாட்டா
ஓ நீங்க இப்பதா மழையபத்தி பேசிக்கிட் இருந்தங்க மழ பேய்ய ஆரம்மிச்சிருச்சு
அப்புடியா ஆ ஆ ஓ ஓ
இன்னொன்னு மழைய கொண்ணுவந்துட்டீங்க
அப்ப நல்லவங்க பேசுனா மழதானே பேயு
இத எங்க போயி நா எழுதுறது
இத வந்து தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிவைங்க
இது யாரு சொன்னா நம்ப மாட்டாங்களே ஐயையோ நா என்ன பண்ணுவெ ஆம்மா யார் நம்புவாங்களாங்க ஒர் நல்லவங்க கிட்ட பேஸ் ன என்ன மழ பெஞ்சுச்சுன் சொல்லி ஊர்ல போய் சொன்னம்னா என்ன கிறுக்கன் சொல்ல மாட்டாங்க எப்டி
அப்டியா சொல்லுவாங்க எ ஓஹோ இந்த காலத் துல்ல நல்லவுங்க யாருமே சிக்க மாட்டாங்கன்னு எல்லாரு நெனைக்
நெனைக்கிறாங்க ஆம்மா நல்லவுங்களே கெடையாதுங்க உலகத்துல ஆம்மா
ட்டுதா நல்லவுங்கன் சொன்னா யாரு நம்ப மாட்டாங்கதா அதுவு நா நல்லவ் வன்னு நம்பளே சொல்லிகிட்டா அது சுத்தமா நம்ப
நம்ப மாட்டாங்க உம்ஹும் அந்த மாரிதா இருக்கு இதானங்க ஒலக வழக்கொ
ஆம்மா ஆம்மா கரெக்டுதா அ அப்றோ ஃப்ரூட்ஸ்ல என்னா புடிக்கு
ஃப்ரூட்ஸ்ல எனக்கு நீங்க அப்றோ வித்தியாசமா சொல்லுவீங்களே
ஓ அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான பழொ இருக்கு போல சொல்லுங்க
அப்டி ஒரு பழமும் நாஇன்னு கண்டுபுடிக்கல ஃப்ரூட்ஸ்ல நா எல்லாமே சாப்புடுவே எனக்கு அப்டி ஒன்னு ஸ்பெசிபிக்கால்லா கெடையாது இதாம் பிடிக்கு அதா பிடிக்குன் கெடையாது எல்லாமே சாப்புடுவ
செரி ஓக்கே ஓக்கே வேற வேர்கல்ல சாப்டுவிங்களா ஓ க்கே ஓக்கே அது அதிகமா எடுத்துக்கலாமா
அது பித்தந்தா இருந்தாலு எனக்கு அது பிடிக்கூ சோ சாப்டுவே ஆம்மா
அது எப்டி பர்பி மாரி சாப்டுவீங்ளா
இல்ல சும்மா வறுத்து அப்டே வடபடபடன் சாப்ட வேண்டியதா ஹம் ம்
ஓக்கே ஓக்கே அப்றவ் வேற என்னாவ்
வேறநீங்க என்ன சாப்டுவீங்க ஸ்நாக்ஸ்ல அப்போ ஸ்வீட்டே சாப்டமாட்டீங்களா அப்போ
ஸ்வீட் அதுதா சொல்றேல்ல எல்லாமே சாப்டுவே ஸ்வீட் ரொம்ப அடிக்கெடி எடுத்துக்காமே எப் ப்பனாது ஒரு வாட்டி ரேரா மா மாஸ்த்துக்கு ஒரு வாட்டி தோணுச்சுன்னா அ கேக்கலா வாங்கி சுகர் வரக்கூடாதுன் தா இதெல்லா ட்ரை பண்ட்டு இருக்குற நா
அப்ப லோ சுகர் ஆயிருமே
லோ சுகர்ரா அந்த அளவுக்கெல்லா வராது அ என நா தா எடுத்துக்குறேனே வ கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குதே கேக்கு வாங்கி சாப்ட்ரு ருவ
ஆ
ப்ளைன் கேக்கு வந்து அந்த இதுல்லா போட்டு இருக்குல் எல்லா எல் கேக்லே எல்லா வெரைட்டிமே வாங்கிறுவ மன்த்லி ஒன்ஸ்
பாருங்களே அ
அது ஒன்ஸ்ஸாவ்து நாங்க சாப்ட்டுருவோ ம் வெளில அடிக்கடி போயிட்டு சாப்பறது அது வந்து சாப்டாம இருக்க முடியாது அந்த மாதிரி ஜூஸ்சு அது மாரி வெளில எங்கனாது போயிட்டா ஃபாலோ டா அதா நெறையா வெரைட்டிஸ்லா இப்ப இருக்குதே ய அதுல எல்லா போட் டு கலந்துகட்டி அடிச்சிறது ஃப்ரூட் இது எல்லா போட்டு இது பண்ணி
இருக்குமே ஒண்ணு இல்லாதத ஒண்ணுமே கட்
டு ஆமா ஆமா அது பன்னெண்டு மணி ஆனாலு ஐஸ்க் கிரீம் கடைக்கி போயிட்டு க வு எல்லா வெரைட்டி ஐஸ்கிரீமு சாப்டுறது எல்லா ஃபிளேவரு ஆமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு
இல்ல தூங்குறது எப்பவோ
ஐ நாங்க தூங்குறதே லேட்டு தா வெளில போய் சாப்ட்டாதா நல்லா இருக்குமே அதாவது அடிக்கடி போ மாட்டோ எ எப்பயாவது ஒரு வாட்டி வெள்ல போறது இது மாரி இருக்கு அ ம் இப்ப தேட்டர் எல்லா போயிட்டு நைட் ஷோ போயிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வரோனா அப்ப வந்து சாப்ட்டுட்டு வந்துருவோ
ஓ சேரி
ம் அதாங்க எல்லா எடத்துலயு இருக்குல்ல ஐஸ்கிரீம் கட அந்த கட இந்த கட
டெய்லி அப்டிங்க அப்டி கெடையாது
ஆ ஆமா ஆமா ஓகே ஓகே கடல்லா சீக்கிர மூடிடுவாங்கள்
ஆமா இங்க எல்லாமே பதினோரு மணிக்கு எல்லாருமே க்ளோஸ் பண்ணிருவாங்க
நல்ல தூங்கினதுக்கு அப்பறோ திருடே வந்து திருடுறதுக்கு ஈஸியா இருக்குல்ல ஆ ஆ அதனால நம்ம சேஃப்டியா முன்னாடியே தூங்கிர்னு
இ பட பாத்த எடத்தலைங் எங்க போறாங்க இப்ப எல்லா டிவிலேயே உக்காந்து பாக்க ஆரம்பிச்சுறாங்க ஆமா ஆன்லைன்லயே உட்காந்து எல்லா பாத்துட்டு இருந்தா எல்லா ருக்கு ஒய்ஃபை வந்துட்டு கைப்படுத்துகுள்ள வச்சுட்டு ஃபுல்லா வீட்லயே உக்காந்து டிவிய பாத்து அடி வுட்டுறதாங்க யாரு தா போறா ஒருத்தரு போ மாட்டக்காய்ங்க
ஆ ஆமா ஓகே நீங்க என்ன ஃபோன்லயே பாத்துருவீங்களா ஓ டி டி அதெல்லா நெட்ஃப்ளக்ஸ்சு பாக்க மாட்டீங்களா என்ன ஒரே டிஃப்ரெண்டா இருக்கீங்க படமே பா க்க மாட்டேறீங்க டைம் இருக்காதனால பாக்க மாட்டேன்றீங்களா
அப்டி இல்ல டைம் இருந்தாலு பாக்க மாட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கெடையாது மூணு மண் நேரோ உக்காந்து அதுல போட்டு டைம் வேஸ் சொல்லவா அப்டின் சொல்
அப்டியா சூப்பர் சூப்பர் கரெக்ட் தா ஓ கே இருந்தாலு வந்து அது நம்ம பாக்கறது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல மனசு கொஞ்சோ ரிலாக் ஸேஷனா இருக்கு
அதுக்கு என்ன ரிலாக்ஸ்சேஷனுக்கு வெள்ள எங்காச்சு பேக்கிட வேண்டியதா டிவியில உட்காந்தாதா ரிலாக்ஸ்சேஷனா என்னங்க
சேரி சேரி ஓகே ஓகே
வித்தியாசமான ஒருத்தன பிடிச்சிருக்கீங்க என வித்தியாசமான ஒருத்தன பிடிச்சுட்டீங்கள என
ஆ இல்ல ஆமா நெறைய இது டிஃப் டிஃப்ரெண்ட்டா தாம் சொல்கிறீங்க பேசுறீங்கன்னா சாம்பார் சாதோ சொல்றதெல்லா கேட்கவே முடியாது இந்த காலத்துல அ அ ஆ ஆ இந்த காலத்துல வந்து இப்ப நாலா வந்து டென்த் படிக்கு போதுதா நான்வெஜ்ஜ் சாப்டவே ஸ்டார்ட் பண்ணே நாலா இப்ப இருக்கிற பசங்க ஒரு வயசு கொழந்தைக்கே நான்வெஜ் ஜீக்கு குடுத்தாதா சாப்பிடுதுங்க
ஸ்மெல்லு இருந்தாதா சாப்படவே செய்துக
ச ஆமா இப்ப நா வந்து இன்னைக்குமே வந்து இந்த பிரான் இதெல்லாம் வந்து இப்பதா சாப்படவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கே ஆனா என் பொண்ணெல்லாம் போட்டி சாப்புடுது பிரான் சாப்புடுது இதெல்லாம் நான் சின்ன வயசுல சாப்
சாப்ட்டதே கெடையாது ம்
அவங்கல்லா இப்பேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா வெரைட்டியும் சாப்படறதுக்கு
ம் இன்னுமே நம்ம நறையா ஐட்டம் சாப்டாமதா இருப்போம் ஆனா பசங்க இன்னும் சாப்புடு சாப்ட்டு இருப்பாங்க அப்டி
ஆமா இப்ப நா வந்து பாத்தோனா ஃபஸ்ட்டு சாப்ட்டதே வந்து சிக்கன் தான் டென்த்துலதா சாப்ட்டன் அந்த சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை சாப் ட்டன் நானு அதுக்கு முன்னாடி எல்லா வீட்ல செய்வாங்க ஃபிஷ்ஷூ மட்டனுன் எதுமே நா தொடவே மாட்டன் ஆனா என் பொண்ணு இப்ப வந்து இந்த நான்வெஜ்ல இல்லாத வெரைட்டியே அவகிட்ட வந்து சுசோ எல்லாமே சாப்படறது காட அந்த சிக்கன்னு அந்த பிரான்னு மட்டன்னு மட் டன்ல என்னன்ன வருது எல்லாமே சாப்டுவா அவ
ஆமா இப்ப கடைகள்லேமே வெரைட்டிஸ்ன்னு சொல்ல ஆரம்பச்சிட்டாங்க நமக்கு தெரியாதது கூட அதுங்களுக்கு தெரியிது
ஆமா அது சிக்கன் லாலிபாப்பு தந்தூரி சிக்கனு இந்த மாரி வெரைட்டி
சர்லா ஒண்ணுமே கெடையாது சிக் கன்னா சிக்கன் கொழம்பு பொறிக்கிறது இது மட்டுந்தான் இர்லே இப்போ வெரைட்டி எவ்ளோ வெரைட்டிஸ் வந்து
ஆமா ஆமா அது இப்ப சிக்கன் சிக் ஸ்டிஃபைவ்வு இதெல்லாம் வீட்லே வந்து என்ன போட சொல்லிட்டு டார்ச்சர் பண்றது யூ டியூப் பாத்துட்டு இது மாரி செய்யுங்க மம்மி அது மாரி செய்யுங்க அப்டின்ட்டு ஆ
இதுன்னா வரும் அவுங்க ஒரே ஒரு புள்ளைய வச்சிக்கிட்டு நீங்க செஞ்சி குடுக்க மாட்டேக்கீங்க நீங்க ஆ ம் ஒழுங்க செஞ்சி குடுங்க
அது எனக்கு செய்யறதுக்கு டைம் ஆகுன்றனாலயே ஒ எதா ஒரு டிஷ்ஷ வந்து அவாய்ட் பண்ணிடுவன் நானு எதோ ஒண்ணுதானக்ஷ செய்ய முடியும் அப்டின்றுவ அவுங்க என்ன பண்ணுவாங் க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு சாப்ட்டு வன்ட்டு ஒன்னும் தெரியாத மாரி ஒக் காந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லி மாட்டிப்பாங்க ஆமா என்னை விட்டுட்டு போய் சாப் ட்டு வந்துருவாங்க
சரியாபோச்சி வாங்கி தர வேண்டியதானே நீ கேக்க வேண்டியதான ம்
நா வந்து இப்ப ஷாப் ஃபுட் வந்து சாப்பட கூடாதுன் சொல்லுவன்
ஓ செரி செரி
வீட்லே நீங்க வாங்கிட்டு வாங்க நா செஞ்சி தரேன்னுவ அது வந்து ஒ ஒ ஒத்துக்க மாட் டாங்க ஏனா நான் செய்யறது சுமரா இருக்கும் இன்னதான் இருந்தாலும் ஷாப் ஃபுட்டு் மாரி வருமா டேஸ்ட்டு வராதுன் டினு அவங்க போயிட்டு நைஸ் ஸா வெள்ல போய் சாப்ட்டு வந்துறது அப்புறம் வந்து சிக்கிறது என் கிட்ட சிக்கிட்டு சண்ட போட்டுட்டு இருப்ப
ம்
ஆ அப்றோ நீங்க எப்டி
நா கடையில மேக்சிமம் சாப்ட மாட்டே ஆமா இத்த தடவ முடியாத பச்சத் த்துலதா கடைல சாப்டுவ அதுவு வெஜிடேரியன் ஹோட்டல்லதா கடைல சாப்டுவ நான்வெஜ் வந்து அங்க நீட்டவோரு காது க்ளியராவு ஆமா ஸ்மெல் அடிச்சிடே இருக்கு அதனால நான்வெஜ்ஜ வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியன்ல போய் சாப்ட்ருவ சாப்ட்டதா இருந்தா அததுனா நீட்டா முடிஞ்சிரும்ல சாம்பார் ரசோ மோர் அவியல் கூட்டு பொரியல்னு வெச்சு முடிச்சுவுட்டுருவாய்ங்க
ஆ
இதுனா எப்டி கழுவிருப்பாய்ங்க எப்டி ஆ எப்டி சமச்சிருப்பாய்ங்கன் தெரியாது என்னென்ன போட்றாய்ங்கன் தெரியாது அதனால வெளில மேக்சிமம் சாப்பட்றதயே அவாய்ட் பண்ணிருவே
ஓகே ஓகே நீங்க வந்து இது செஞ்சு குடுங்கன் சொல்லிட்டு உங்க அம்மாட்ட என்ன சாப்பாடு கேட்ருக்கீங்க ரொம்ப பிடிக்கு செஞ்சு தாமா அப்டினு
அப்டிலா எதுமே கேட்டதில்லங்க எதுனாலு செய்யுங்க எதனாலு சாப்டுவோ இருந்தா சாப்ட்டுக்க வேண்டிதா ஆமா அப்டிதா நம்ம ம் ம் ரொம்ப போட்டு அம்மாவையு இது
ஆ இல்ல ஸ்வீட்டு எதனாது சாப் புன்னு தோன்ச்சுனா அம்மா இது செஞ்சு குடுங்கன் சொல்லி கேக் கேக்க மாட்டீங்ளா வடை அது மா ரி எதுனாது
இல்ல அந்த மாரி இல்ல அம்மா ஒர்க் போய்ருவாங்க ஸோ எதுமே கேக்கறதில்ல ஆமா அவுங்கள டிஸ்டப் பண்ண கூடாதுல உங்களுக்காகு ம் ம்
ஆமா செரி ஓகே
அதனாலதா கேக்குறதில்ல
ம் செரி அப்றோ வேற எங்க போவீங்க
வேற எங்க போறது ஃப்ரெண்ட்ஸ் கூடதா சுத்தறது வேற எதாச்சி
ம் என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ஸா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ஸா
தெரு ஃப்ரெண்ட்ஸ்ஸு
சின்ன வியல்ல அதுவு வித்தியாசசோந்தா அ தெரு ஃப்ரெண்ட்ஸ்ஸா அ அ சேரி சேரி ஓகே ஓகே ஏ டச்ல இல்லியா மத்த ஃப்ரெண்ஸ்ட்ட
மத்தவைங்க எல்லாரு வேலைக் போய்ருவாய்ங்க எல்லா தூர தூரமா இருக்காங்க
அப்படியா
அ பக்கத்துல யாரு இல்ல
அப்ப மேரேஜ் அது மாரி நாளாச்சு மீட் பண்ணிப்பீங்ளா
ஆமா அந்த மாரி எதாச்சு ஃபங்க்ஷன்னாதா மீட் பண்ணுவோ
ஆ ஆ செரி ஓகே ஆ ஆ அதா பக்கத்துலே தெரு ஃப்ரெண்ஸ்ஸு வெச்சிக்கிட்டீங்ளே அப்றோ என்ன எ எட்டி பாத்தான்னா தெரிய போறாங்க
எதாலு அவுங்க ஒர்க் போய்ருவாங்கல ஈவினிங் டைம்லதா ஈவினிங் டைமு லீவ் டைமு இந்த மாரிதா மீட் பண்றது
அ உங்களுக்கு லீவ் எப்டி
நமக்கு லீவு நம்ம நெனச்சா லீவுதா ஆமா நம்ம நெனச்சா போவோ நெனச்சா இருப்போ அந்த மாரிதா
அ அப்டினா ஈஸிதால்ல
ஆமா ஈஸிதான்னாலு வருமானோ வருமா இல்லியா அது கஸ்டோதான ஆ
ஆ ஆ
அதனால எல்லாத்தயு பாக்க வேண்டியதாதா இருக்கு
அ அ என்ன வீட்ல எதாவது பிளான்ஸ்ல்லா வச்சிருக்கீங்களா செடி
பிளான்ஸ்ல்லா இருந்துச்சி
அஹ்
ஒரு எலிப்பைய வந்து எல்லாத்தயு சோலிய முடிச்சுட் விட்டு போய்ட்டா
அ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு செடி வளக்குறதுலல்லா
க்கு அப்றோ டாக் வளக்கறதுக்குல்லா இன்ட்ரெஸ்ட் நறிய உண்டு
அப்டியா இருக்கா இப்ப டாகு
அஹ் இருந்துச்சி அது எறந்துடுச்சி அதனால இப்ப அதுக்கப்றோ சரி ஓகே அப்டி சொல்ட்டு விட்டுட்டே
ஆஹ் சேரி